ஹலோ
அ கேட்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க ஆ இப்போ வந்து அ ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி பேஸ்லா
ம் சரிங்க தோழி
ஆ இப்ப பாத்திங்னா நேர்ல பெய் நம்ம வாங்குறத விட இப்ப வந்து ஃபோன்ல சமூக வலைத்தலத் த்ல வாங்கறதா அதிகமாயிடுச்சுங்க ஆ பாத்திங்ன்னா ஆ நம்ப காலத்துல எல்லா அந்த பழைய காலத்துல எல்லா பாத்திங்கன்னா ஒன்னு ஒன்னு பொய் வெளிய வாங்குற மாரி இருக்கு க்கு ஒரு துணில ஆரமிச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான குளிக்குற சோப்ல இர்ந்து துணி தொவைக்குற சோப்பு வல இராந்து ஒரு சின்ன குண்டூசில இர்ந்து எல்லாமே நம்ப கடத்தெருக்கு போர்ணு அப்டி வாங்கிட்டு வந்தோ அப்டின்ற மாரி இருக்கு ஆ இப் எல்லாமே ஒரே எடத்துல கெடைக்காது அப்டின்னம் போது ஆ துணியா செரி இந்த தெருக்கு போனா நல்ல துணிகல்லா கெடைக்கு ஆ இந்த பொருளா மளிக பொருளா இந்த கடக்கி மொத்த கடக்கி போனா நல்லா இருக்கு கும் அப்டின்ற மாரி நம்ளுக்கு இருக்கு ஆ விலையு பாத்திங்கன்னா இந்த கடைல ஒருவா கம்மியா குடுக்கு இந்த கடைல ஒரு வ கம்மியா இருக்குன்றத நம்ம பக்கத்து வீட்ல இருக்கவுங்ளா இருக்கட்டு ஆ நம்ம தோழர்கள் தோழிகளா இருக்கட்டு அவுங்க சொல்லுவாங்க நா இந்த கடையில வாங்குனே இந்த பொருள் ஒரு ரூபா கம்மி பண்ணி தந்தாங்க அப்படின்னு போது நம்மளுக்கு அது மூலியமா தெரியு அப்போ சரி இந்த மளிகை கடைக்கு போனா நம்மளுக்கு வந்து இவ்ளோ ஜாமான் வாங்கனா அது ஒரு ரூபா கம்மி பண்ணுவாங்க பத்து ரூபா கம்மி பண்ணுவாங்க அப்டின்ற மாதிரி தெரியு துணியு வந்து இந்த கடையில போனா நல்ல துணி இருக்கு அதுக்கு கம்மி பண்ணி தராங்க அப்டின்ற மாதிரிதா சொல்லுவாங்க அன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம போவோம் இப்பல்லாம் பாத்தீங்கன்னா நக முத கொண்டு எல்லாமே ஆ வ சமூக வலைதளத்துல பாத்து வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த காலகட்டாயம் ஆ அப்டி இருக்கும் போது ஆ ம் எனக்கு வந்து இப்போ ரொம்பவே நல்லா இருக்குன்னு தா சொல்லலா அந்த போன்ல வாங்கறது வந்து எனக்கு வெளியே போய் வாங்கறத விட போன்ல வாங்கறது கொஞ்சோ உபய் உபயோகமா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் சொல்லலா ஆ சில நேரத்துல என் கணவர் பாத்தீங்கன்னா ரொம்ப காலைல யா சீக்கிரமா போயிட்டு நைட் ட்டு லேட்டா வருவாங்க அப்ப பாத்தீங்கன்னா கொழந்தையும் கைல இப்ப கொஞ்சம் பையே வளந்துட்டுவு நம்ம வெளிய போறதுக்கு வசதியா இருக்கு முதல்லாம் கை கொழந்தையா இருக்கும்போது குழந்தைய தூக்கிட்டு போக முடியாது அடிக்கிற வெயில்ல வெளியவு போ முடியாது சாய்ந்திரமு கொழந்தைய தூக்கிட்டு போவவும் முடியாது அந்த மாதிரி ஒரு நெலமையா இருந்துச்சு அப்பல்லாம் பாத்தீங்கன்னா ந த டக்குன்னு பால் வேணும் குழந்தைக்கே கூட பால் வேணு அப்படின்னும் போது நம்ம தா கடக்கீ போய் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆ‌ நிறைய வலைதளங்கள் இருக்கு அதுலயும் சில இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வாங்கனா ஒரு ரெண்டு ரூபா கம்மி பண்ணுவாங்க மூணு பால் பா‌க்கெட் வாங்குனா ஒரு நால் ருவா கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற மாரி நெறிய்யாருக்கு அத எல்லாத்தையும் பாத்து எதுல கம்மியா இருக்குன்னு பாத்து ஆ வீட்ல இருந்தே நம்ம போண் ஆன்லைன்ல பண்ணிட்டோம்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துரும் நம்மளோட வெளிய போகணுன்ற நம்ம அதுக்காக கெளம்பணு டிரெஸ் எல்லா மாத்தணும் போகணும் வெக்கணும் அப்டின்ற மாதிரி‌ருக்கும் அந்த அலச்சல் எல்லாம் இல்லாம வீட்ல ருந்தே வாங்கற மாரி இருக்குங்க
கண்டிப்பா நாங்களும் வந்து சின்ன பிள்ளைல இருக்கும் போது எங்க வீட்ல வந்து மள்ளிக ஜாமானே ஒரு ஒர் கடைல செட்டியார் கடன்னு ஒரு கடைல மட்டும் தா வாங்குவாங்க வேற எந்த கடையிலயும் போய் வாங்க மாட்டாங்க அந்த ஒரு கடையிலேயே எல்லா பொருளும் மொத்தமா ஒரு அப்ப என்ன எட்நூறு ரூவா எழ்நூறுவா வாங்குனாலே ஒன்டர மாசோ ஓடும் எங்களுக்கு அந்த எழ்நூறு ரூவா எட்நூறுவா பொருள் வாங்கும்போது நான் போய் கூடவே நிப்பே ஏன்னா அந்த பொருளு வாங்கி முடிச்சவொன்னே ஒரு பிஸ்கெட்டு பாக்கெட் வந்து ஃப்ரீயா குடுப்பாங்க மொத்தமா வாங்குனதுக்காக எதாது பொருள் குடுக்கணுன்னு இல்லாட்டி ஒரு ஒரு பாக்ஸோட அப்பல்லா தாராளமா குடுத்துருவாங்க இந்த மல்லாட்ட உண்ட கல்ல உண்ட இதெல்லா பாக்ஸோட இருக்கு அந்த‌ பாக்ஸோட எடுத்து குடுத்துருவாங்க அதனோட வெலயே பாத்தீங்கன்னா இருவது ரூவா முப் பத் ரூவா போட்டுருக்கூ அந்த மாரி கம்மி பண்ணி அந்த ஒரு இதுக்காக ஒரே கடையில தான் வாங்குவாங்க பல இன்னொன்னு பொருள் தரமாவு இருக்கூ இவுங்ககிட்ட வாங்கனா கரெக்ட்டா இருக்கூ அப்பிடின்ற மாரி துணிங்க வந்து ஒரு கட தா எடுப்பாங்க அவுங்க தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து ஆயா காலத்துல இருந்து ஒரே கடைல தா எடுப்பாங்க போனாலே தெரியு நாங்க உங்க தாத்தா இருக்கும்போதெல்லா வருவோ அப்டின்னு அப்டின்னு சொல்லி அங்க ஒக்காந்து பேசிட்டு வரும்போது ஒரு அம்பது நூற கம்மி பண்ணி குடுப்பாங்க அந்த மாரி வாங்குனது இப்போ நீங்க சொல்ற மாரி ஆன்லைன் தா அதுல வந்து தெரியாத பொருளு என்னா எங்க கெடைக்காது இப்ப வந்து அதுல நெறைய வந்து பிளஸ்ஸு தா இருக்கு ஏன்னா நம்ம இப் இப்ப நேரடியா கடைக்கு போனா கூட ஒரு சில பொருள் மறந்துட்டு வந்துருவோ இல்ல வந்து வாங்காம வே பில்லு அவுங்க போடாத விட்ருவாங்க சில நம்ம கேட்ட பொருள எடுத்து வைக்காத விட்ருவாங்க இந்த ஆன்லைன்ல அப்டி கடையாது தேவையான பொருள நம்ம தேடி வாங்கிக்கலா இது புது புது பேர்லா இருக்கு ஒரு சிலதல்லா வந்து து கடைகள்ல இது எந்த கடைல கெடைக்குனு நம்ம தேட வேண்டியதா இருக்கு ஆன்லைன்ல அப்டி இல்ல அதனோட பேர டைப் பண்ணா போதும் வந்துரும் நம்ம அத வெல என்னவோ பாத்து வாங்கிக்க போறோ இத இது வெல ஓகேவான்றதுதா நம்ம பாக்க வேண்டிது இன்ன ஆ நறைய பரவாயில்லன்னு இருக்குந்தாலு ஒரு சிலது என்னன்னா ட்ரெஸ்ஸு விஷயத்துல வந்து எனக்கு பரவால்லன்ருக்கும் என்னன்னா ம் நா வந்து இப்ப கடைல போயிட்டு எனக்கு எடுக்கறதுக்கு பொறுமையா நிதானமா பாத்து எடுக்கறதுக்கு வராது அதுவே நம்ம செல்லுல பாக்கும் போது ஓகே இதுல சிலர் வாங்கின படமல்லா போட்ருப்பாங்க அதயல்லா பாத்து பாத்து ஓகே இவுங்க நல்லா இருக்குன்னு போட்ருக்காங்க அப்ப இது இது வாய்ங்க்கலா இந்த சைஸ் நமக்கு ஓகேவா இருக்குமா எனக்கு வந்து அதுல பாக்கும்போது நிதானமா பாத்து வாங்கற மாரி ஒரு எண்ணோ இருக்கும் நேரடியா கடைக்கு போனா கூட நம்மளுக்கு அந்த பொறுமையா பாக்க முடியாது கொழந்தைங்களு இருக்கு நம்மளால தூக்கிட்டு போ முடியாது கூட வந்தவங்கல்லா அவுங்க பொறுக்க மாட்டாங்க நம்மளுக்கு வந்து பொறுமையா ஒரு ஒரு பொருள எடுத்து பாத்து வாங்கறக்கு கான வசதி வந்து நேர்ல கெடைக்காது அது வந்து நமக்கு போன்ல கெடைக்கிது அது அந்த விதத்துல எனக்கு ஆன்லைன்ல பரவால்ல
அந்த பொருள்கள்லா கூட அப்டிதாங்க இப்போ நா சின்ன வயசுல இருக்கும் போது அந்த ஹைடன் சீக் பிஸ் கெட்னா ரொம்ப புடிக்கு அது பாத்திங்கன்னா அது கொஞ்ச தா வச்சுருப்பாங்க ஏன்னா அது கொஞ்சோ கூடுதல் வேல அப்டின்னம்போது ஒரு பத்து பதினஞ்சுதா வச்சிருப்பாங்க அது காலியாயிடுச்சுனு வைங்களே பக்கத்துல சின்ன கடைல்லா போய் கேட்டா அந்த கட அந்த பிஸ்கட் இருக்காது கொஞ்சோ பெரிய கடைல மட்டும்தா இருக்கு ஆனா இப்போ அந்த மாரி ஒரு பிரச்சன எல்லா நம்மளுக்கு கெடையவே கெடையாது எங்க இருந்தாலு அத இப்போ ஆன்லைன்ல போட்டு பாத்தோனா அது ஒடனே எ இல்லாத பொருளே இருக்காது நறைய பொருள் இருக்கும் டக்குன்னு போட்டுமா அதுல இந்த எது பேர போட்டா போதும் எங்க இருந்தாலு கரெக்ட் டா வந்துரும் இப்பல்லா பாத்தீங்கன்னா நம்ம டாக்டர் ட போனு அவசியமே இல்லங்க நெட்ல பாத்தீங்கன்னா முகத்துக்கு இத போடுங்க கைக்கு அத போடுங்க காலுக்கு இத போடுங்க அப்டி மாறிடுவங்க இப்டி மாறிடுவீங்க நறைய போட்றாங்க நம்பமளும் அந்த காலத்துலலாம் பாத்திங்கன்னா ஆ எதுனாலும் ஒட்னே வேலே ஒடனே போனு அந்த இடத்துல இது இருக்கான்னு கேப்போம் அவங்க இருக்காதுன்னவாங்க நம்ம ஃரெண்ட் வந்து சொல்லுவா நா இத போட்டண்டி நல்லாாயிட்டேன்டி அப்டின்ற மாரி சொல்லுவாளா அவங்க வீடு எங்யோ இருக்கு நம்ம வீடு எங்யோ இருக்கு அங்க போய் பக்கத்துல இருக்க மெடிக்கலயோ இல்ல பக்கத்துல ந்த கடைலயும் கேட்டா அங்க இருக்காதுன்னருவாங்க அதுக்காக நம்ம போக முடியாது சில டைம் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவோம் அவ வாய்ங்ட்டு வரணவ வாய்ங்ட்டு வரமாட்டேன்னனுுவா அந்த மாரி இருக்கு இப்ப அப்டி கடையாது நீங்க எந்த ஊர்லயோ இருந்துட்டு என்கிட்ட நா இது போட்ட நல்லா இருக்கு நீ வாங்கி கோ அப்டின்னீங்கன்னா நா அத ஆன்லைன்ல பாத்து போட்டனா அ உடனே எனக்கு அது அந்த அந்த பொருள் வீட்ட தேடி வந்துரும் அந்த மாரி இருக்கும்போது உம் ஒரு நல்ல விஷயமும் இருக்கு அதே நேரத்துல கெட்ட விஷயமு இருக்கு எல்லாமே நல்ல எல்லாமே கரெக்ட வீட்டுக்கு வந்துரும் தெரியாது நறைய பேர் ஃப்ராாடு பண்றவங்களும் இருக்காங்க காச வாங்கிட்டு அனுப்ப மாட்டாங்க தோழி ஒருத் தி அப்படிதா இருக்காங்க மூணு செட்டு சுடிதாறு ஐநூத்தி அறுபது ரூப்க்கி தராங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த டாப்பும் பேண்டும் சேர்த்த மாரி அந்த கோவ்வாய் செட்ன்னு சொல்லுவாங்க அத வாங்கணு சொல்லிட்டு அது வந்து வெப்சைட்ல போவாம நார்மலா இன்ஸ்டாகிராம் பாத்துட்டுருக்கும் போதே அது வந்துச்சு போலருக்கு அது இன்ஸ்டாகிராம்லதா நறைய பேர் துணிவிக்கிறாங்கள்ல அந்த மாரிதா நெனைச்சிட்டு அவ்வளு ஆர்டர் போட்டா மூணு செட்டு ஆ ஐநூத்தி அறுபது ரூவான்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க ஆ பேமெண்டு பண்ணிட்டா ம் பேமெண்ட் பண்ணிட்டா வந்துருன் சொல்லிட்டு அவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க அவுங்களுக்கு கொரியர்ல்லா போட்டுட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எல்லா அமச்சு எல்லா பண்ணிட்டாங்க கொரியர் போட்டேன்னு சொல்லிட்டாங்க அவளுக்கு பத்து நாளாச்சு கொரியர் வரவே இல்ல டிராக்கிங் நம்ப கேட்டே ட்ராக்கிங்ல நாங்க பாத்துட்டுதாருக்கோ உங்களுக் கரெக்டா வந்துருன்னே சொல்லிட்டுருந்தாங்க அவ ஒரு நாள் கேட்டு திட்ட ஆரம்பச்சோன்னையு அவளையு பிளாக் பண்ணிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சி பே‌ பண்ண வெப் சைட்டே என்னையு போட்டு பாக்க சொன்னா போட்டு பாத்தா அது இல்லவே இல்லங்க அந்த வெப்சைட்டு அந்த பேர்ல இல்லவே இல்ல ஆனா அவங்க பாத்தீங்கன்னா டெய்லியு ஆ ரீல்ஸ்ல போட்டுட்டே இருப்பாங்க எங்கிட்ட நறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இவ்ளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இவ்ளோ நாங்க சென்ட் பண்றோ இன்னைக்கி அப்டின்னு நறைய கொரியர் பேக்கெட் வச்சிரு அதாவது வேற ஒரு இதுலருந்து எடுத்து எடுத்து இவங்க ஸ்டேட்டஸா அவங்க பேர்ல போட் ட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா பார்க்க தத்துருவமா அவங்களுக்கான இதுவே இவ்ளோ இருக்கற மாரி அவங்க நல்லா அத உள்ள போய் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க டிரஸ் ஸ்டேம் அவ்ளோ போட்ருக்க மாரி இருக்கு எல்லாமே இருக்குங்க அப்போ எவ்ளோ நம்மள ம் ஏமாத்தி அத நம்ம கட்ட நூதனமா அத நம்ம ஏமாத்திருக்காங்க பாருங்கள அதே மாதிரி எல்லா எடத்துலையு வந்து கேஷ் ஆன் டெலிவரியு இருக்காதுல்ல நம்ம வந்து உசாரா இருக்கணு பொருள் வந்த பெறகு நம்ம பே பண்றதுக்கு நறைய இதுலா அப்படி கடையாது அ சில பேர் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க சில பேர் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ஒரு கெடுதலு இருக்கு ஒரு நன்மையு இருக்கு அந்த ஆன்லைன்ல அப்டின்ற மாரிதா எனக்கு தெரியுதுங்க
ஆமா இப்ப பாத்தீங்கன்னா நம்ப அப்பா அம்மாலா ஊருக்கு போயிட்டா நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு அப்ப அம்மா வந்து பக்கத்து வீட்ல சொல்லிட்டு போவாங்க இல்லாட்டிப்போனா ஆ இங்க இங்க உங்க வீட்ல போய் விட்டுட்டு போவாங்க யார நா வந்த மாதிரி ஒரு ஒரு எறந்ததுக்கு போறோ வர முடியாது நல்ல விசேஷத்துக்கு இருந்தா கூட கூட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி விசேஷத்தல்லானா என்னை கூப்ட்டு போ மாட்டாங்க அப்ப பக்கத்துல விட்டுட்டு போவாங்க கொஞ்சோ பாத்துக்கோங்க சாப்பாடு குடுங்கநோன்ன இவுங்க கொழம்பு வச்சு குடுத்துட்டு நீ இப்படி சாப்பாட மட்டு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போவாங்க அந்த மாரில்லா இருக்கு இப்போ வந்து அப்படி கெடையாது நம்ப அப்பா அம்மா இருக்கணுன்னு அவஸ் சியமே இல்ல அவங்க எந்த எடத்துலருந்தாலு நம்மளுக்கு வேண்டியத ஆர்டர் பண்ணி விட்டா வீட்டு வாசலுக்கு வந்துரு நம்ம போய் வாங்கி சாப்ட்டுக்கலா அந்த மாரி ஆயிப்போச்சு இல்ல எ எ எங்யோ கடையே இல்ல ஏதோ இப்ப மழயில்ல எத்தனையோ ரீல்ஸ்ல கூட காமிக்கிறாங்க பாருங்க மழையில வீடே இருக்காது ஆனா வீட்டுக்கு வந்து ஆடர் போட்டு பொருளுக்கு வந்து ப்பானுங்க அந்த மாரி நம்ம எங்கேயோ இருந்தாலு நமக்கு வேண்டிய பொருள் வந்து கேட்டோம்னா ஒடனே வாங்ட்டு வந்து குடுத்துருவாங்க அந்த ஒரு வசதி இருக்கு அ நீங்க சொன்ன மாரி ஏமாருதுக்கான வாய்ப்புமே அத் திகோ நறைய இது இதுதானே இப்ப மக்கள் வந்து சோம்பேறி ஆயி போயிட்டாங்க நேரடியா போய் வாங்கறது கெடையாது ஃபோன்ல வந்து காச வச்சுக்கிறனால அந்த காசு இருக்கா இ இத பாக்கும்போது அட நேர்ல போனா இவ்ளோ ஆகுது இங்க பாரு இது இவ்ளோ தானா செரி வாங்கிடுவோன்னு டக்குனு வாங்கிர்றோ நம்ம வந்து அது நல்லதா கெட்டதான் யோசிக்க மாட்டேன்றோ அவங்கள பத்தி தீர பாக்க மாட்டன்றோம் ஏன்னா நறைய பேரு இந்த விக் கிறது இந்த மாரி இருக்கறதுனால எல்லாரு நல்லவங்க தா எல்லாமே ஒரு தொழில் தான ம் வாங்கில்லாம் அ கம்மியா ஆஃபரா கெடைக்குதே அப்டின்ற மாரி நம்ப அவங்கள பத்தி தீர விசாரிக்காம நம்ம வாங்கிடுவோம் ஆ ஆன்லைன்லுயுமே நல்ல ஒரு வலைதளத்துல வாங்கும் போது நமக்கு ரிட்டர்ன் குடுத்து மாத்திக்கிறதுக்கான வழியுமே இருக் கு அனால ஆன்லைன்ல கெ ட்டதுன்னு சொல்ல முடியாது பொருள் மாறி வந்துருச்சு இல்ல வந்து ட்ரெஸ்சு கிலிஞ்சிருக்கு ஏதோ ஒரு சைஸ் பத்தலனாலும் நம்ப திருப்பி குடுத்து மாத்திறோம் அந்த மார் நேர்லயு நம்ப போய் நேர்ல வாங்குனாலும் நம்பளுக்கு அந்த வாய்ப்பு வசதி இருக்கு ஆ இதுல ஒரு சில ஆ ஏமாற்ற வேல பாக்குறவங்களு இருக்காங்க எல்லா எடத்துலயும் நல்லவங்க இருப்பாங்கன் சொல்ல முடியாது ல்ல இதேப் இந்த ஒரே பொருள் தரம் கம்மியான பொருளு ஒரே பாட்டில்லு ஆனா தரத்த கம்மியா வச்சு விக்கிறவங்ளும் இருக்காங்க அ நம்ப கிட்ட காமிக்கிறது வேற எண்ணெய் ஆகட்டும் ஒரு ஷாம்பு பா கெட்லாகட்டும் நம்பட்ட காமிக்கிறது அந்த இதுல இருக்கிறது வேற ஆனா அதுல இவங்க கலக்க வேண்டியத வந்து கம்மியா கலந்து நமக்கு தரத்த கம்மியா கொடுத்து பணத்தியும் கம்மியான வெலன்னு நம்ப ஒடனே வாங்கணுனு ஆசப்பட்டு போயிறோம் ஆனா அங்க தரத்த குறச்சு நம்பள ஏமாத்தி குடுத்துறாங் நமக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுல
ஆம் ஆமாங்க அதே மாரி தா இப்போ இந்த கேக்குல்லாம் பாருங்ள நம்ப காத்துலல்லா அப்டில்லா கெடையாது கேக்கு கடைல போயி ஒரு ரெண் நாளுக்கு முன்னாடியே சொல்லி கேக் ஆடர் குடுத் த்துட்டு வந்தா தா அவுங்க அன்னிக்கு தேதிக்கிட்டு கேக்க செஞ்சு வச்சு நம்புளுக் பொறந்த நாளுக் தருவாங்க அது ஒ என்ன அப்பல்லா பாத் திங்னா இந்த வெண்ணிலா கேக்கு இந்த பி்ஸ்தா கேக்கு மரி கலரு மட்டும் தா மாத் த்தி மாத்தி இந்த நாலு கேக்கு வச்சிருப்பாங்க ஆம்மா அது எப்பெல்லா எனக்குல்லா பொறந்த நாள் வரைக்கும் கேக் வெட்னதே கெடையாதுங்க கல்யாண திருமணத்துக்கு அப்புற தா நா பொறந்த நாளைக்கு கேக்கே மொத தடவ வெட்டிருக்க அந்த மார் லா நாங்களாம் இருந்துருக்கோம் இப்பல்லா பாத்தீங்கன்னா ஏதோ திடீர் சாப்புணு ஆசையா இருக்கா போன எடு ஆர்டர் போடு கேக் வந்துடுது நியூ இயர்க்கு கேக்கு வெட்டு அதுக்கு கேக் க்கு வெட்டு எல்லாத்தும் கேக்கு வெட்டு அது நைட்டு பன்னெண்டு மணிக்கு பர்டேக்கு சப்ரைசா கட் பண்ணுனு அந்த நேர்த்துல அந்த காலத்துல்லா அப்டி கெடையாது காலைல ஏஞ்ச பிறகுதா கேக் கடையே தெரப்பாங்க அப்பறமா தா வாய்ன்ட்டு வந்து வச்சு கேக்க கட் பண்ணுமா வெ சும்மா அப்டின்ற மாரி இருக்கோ ம்
பொருளும் நமக்கு வேண்டிய நேரத்துல போட்டா மூண்ணு நாளா ரெண் நாளா ஒரு நாளா அதுக்கான கால அவகாசத்துல அது வந்து நம்ப கைக்கு
வந்து இப்போ பாருங்கங்க நாங்க ஒரு வீட்டுக்கு நாங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டோம் புது வீட்டுக்கு பாத்தீங்கன்னா நாங்க தண்ணி இல்ல அன்னிக்கு நைட் டு நாங்க கொண்டு போன தண்ணி ஒரு பாட்டில் காலியா போச்சு நைட்டு ஒரு ஒரு மணி இருக்குங்க நாங்க ஆன்லைன் எடுத்து தண்ணி கேன் ஒரு அஞ் ஞ்சி லிட்டர் தண்ணி கேன் பெருசு அத ஆடர் போட்ட தண்ணி வீட்டுக்கு ஒரு ஒண்ணு பத்துக்கு வந்துர் ச்சுங்க இந்த மாரி நெலைமைல்லா ஆயிடுச்சு நாங்ளே நெனைக்கல இப்டி தண்ணி வாய்ங் குடி போன்ட்டு நாங்க ஒரு ரெண்டு ஒரு மூணுக் கேன் எடுத் நாங் வீட்ல நல்ல நேரத்துலல்லா தண்ணி ஒரு ஒரு ஒரு பாட்லே என்ன ஒரு சொ பெரிய சட்டி நெறைய வச்சாலுமே அதுல ஒரு சொம்பு கூட எடுத்து குடிக்க மாட்டோம் நாங்க நைட்டு அன்னிக்கின் பாத் து என்னன் தெரில ஒரு மணிக்குல்லா தண்ணி தாக எடுத்து போயிச்சு நல்ல வேல இந்த ஆன்லைன்ல இருக்கனால அவங்க தண்ணி புடிச் இல்லைன்னா அந்த ஒரு மணிக்கு பக்கத்து வீட்ல இருக்கவங்களையும் நம்மளை கூப்பிட முடியாது வேற எங்கேயோ தண்ணி பிடி